ஹலோ
ஆ
சொல்லுங்க சிஸ்டர்
சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
என்ன பண்றிங்க
என்ன சிஸ்டர்
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க கொஞ்ச லவுடா பேசுங்க சிஸ்டர்
டீ காஃபி எல்லா குடிச்சாச்சா சிஸ்டர்னு கேட்ட
ஆ எல்லா ஆச்சி சிஸ்டர் எல்லா ஆச்சி மழ வர மார்ருக்கு போய் துணியெல்லா எடுத்து வச்ட்டு வந்தே சிஸ்டர்
செரிங்க செரிங்க சிஸ்டர்
அங்க எப்டி மழை எல்லா பரவாலைங்ளா நம்ம ஊர் சைடு
இல்ல இல்ல ந பய் ஆஹ பயங்கர வெயிலு தா
வெயில் தா ஆ இங்க வெயில் அடிக்கிது ஆனா மழ வர மாரியே இருக்கு ஆனா வரமாட்டேங்கிது கிளைமட் எல்லா நல்லாருக்கு சிஸ்டர் நல்ல காத்துன் வச்சுக்கோங்ளே மழையெல்லா ஒண்ணு காணோ வர மாரியே இருக்கு
செரிங்க செரிங்க சிஸ்டர் வீக்கெண்டு வீக்கெண் டைம்ல சனி ஞாயிறுல
என்னங்க
இந்த வீக்கெண் டைம்ல சனி ஞாயிறுல பசங்கள எங்கயாவது வெளிய கூட்டு போலலா சிஸ்டர்
ஆ வெளிய எங்க டேமுக்கு தா சிஸ்டர் கூட்டிட் போனு பக்கத்துல ஒரு டேம் இருக்கு பார்க் இருக்கு அப்றோ என்ன இப்பத்திக் கி எங்கியு போக முடியாத் தூரமால்லா போக முடியாது பக்கத்துல பார்க் இருக்கு அங்க வேனா கூட்டிட் போலான்ட்ருக்கே நாளைக் க்கிதா போ கூட்டிட் போகனு நாளைக்கி நீங்க எங்கயாது வெளிய போனீங்ளா ரீசன்டா
ரீசன் நாங்க வந்து ஒரு வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து பாப்பாவ கொஞ்ச பக்கத்துல ஒரு பார்க் கு கூட்டு போவோ
ஓ பார்க்குக்கு அ நல்லா கொஞ்சோ ஆக்டிவி்ட் அ பார்க்கெல்லா போனா குஷியாயிராளா
ஆமா ஆமா அது நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க
ஓகே ஓகே நல்லா ஊஞ்சல்லா பசங்கென்னா அ நம்ம பக்கத்துல எல்லா கொழந்தைங்கள் லா இருக்காங்ளா அவுங்களுக்கு வெளையாட்றதுக்கு தொன இருக்காங்ளா
இல்ல பக்கத்துல வந்து ஒரு தம்பி இருக்குறாங்க அது பாப்பாவோடயு சின்ன பச செரி சின்ன கொழந்த அவெ அதனால ரொம்ப ஓவராலா வெளையாட்றதில்ல பாப்பாக்கு வந்து அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள ரொம்ப புடிக்கு
ஆ ஆ
பெரியவங்கள்ட்ட எல்லா அவ்ளவு அவ்ளோ சீக்கிரோ சேந்துக்க மாட்டா ஆனா அந்த ஒரு பணிரெண்டு வயசு அதுக்கு கீழ இருக்குற பிள்ளைங்கள எல்லாமே அவ டக்குனுமே அ அட்டாச் ஆயிருவா
ஓகே ஓகே சிஸ்டர்
ஆமா ஆமா அந்த மாரி பெரிய பிள்ளைங்க கூட எல்லா நல்லா பேஸ் றது வெளையாடுறது அதெல்லா நல்லாவே இஷ்டப்படுவா அதனால கு
ஓகே ஓகே சரிங்க நல்லா ஆக்டிவிட்டி எல்லா நல்லா பண்றா ஆ
ஆ நல்லா ஆக்டிவா தா இருப்பாங் சிஸ்டர்
சரிங்க சிஸ்டர் நாங்க கூட இந்த தடவெல்லா ஏற்காடெல்லா போயிட்டு தா சிஸ் செரி நானு நல்லாதா இருந்தது
செரிங் செரிங்க சிஸ்டர்
ஆ ஒன் டே ஆனா பத்துல ஒன் டே வந்து நெறைய எடத்துக்கு போக முடியல மிஸ் பண்ணிட்டோ
ஓ
ஆனா கிளைமேட் நல்லாருந்தது சிஸ்டர் இந்த தடவ
செரி செரி அங்க நல்ல கூலிங்கா இருக்கு
என்னங்க சிஸ்டர்
மா
ஆமா சிஸ்டர் நல்ல வெயிலே அடிச்சாலுமே எப்படி இருக்குனா அப்படி ஜில்லுன்னு அப்படி குளுகுளுன்னு இருக்கிற மாரி இருக்கு காத்து வந்து ரொம்ப அப்படி கூலா இருக்கு நல்லா இருக்கு ஆனாஅந்த கிளைமேட்டு்
சரிங்க சரிங்க சிஸ்டர்
சாதாரணமா நம்ம டூ வீலர்லயே போல சிஸ்டர் போக போக பார்த்தா அங்க அப்படியே ஊரு ஆச்சரியமா இருக்கா பாத்தா ஒரே மழையா இருக்கு அந்த மலைக்கி நடுவுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப் பரா சிட்டியே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்கள சம்ம ரஷ்சு அங்க உள்ள எல்லா போயிட்டோம்னா செம்ம ரஷ் ஆகுது இப்படி வந் இந்த ஒரு மலைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு சிட்டி மாரி அப்படியே கட்டமைச்சிருக்காங்க சூப் அப்புறம் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க
ஓ சரி சரிங்க அது எவ்வளவு தூரம் இருக்கு நம்ம வீட்ல இருந்து
அ ச அது வந்து சேலம் தான சேலத்துல இருக்கு நாங்க கொஞ்ச எங்களுக்கு கொஞ்ச தூர்தா ம் கொஞ்ச தூரம் தா இல்ல கொஞ்ச சேர்ந்து போனதுனால ஆ கொஞ்ச ஜாலியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கள ஃபேமிலியா ஒரு மூணு மூணு ஃபேமிலி போனோ கரெக்டா பதினாறு சீட்டர் வேனுு ஆ மினி வேன் மாதிரினு வச்சுக்கோங்களே அப்புறம் அது கரெக்டா இருந்தது பதினாறு பேருக்கு கரெக்டா இடம் எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது ஆனா
சரி சரி இந்த ஒகேனக்கல் அதெல்லா உங்களுக்கு பக்
ஆ ஒகேனக்கு க்கல் வந்து போன வருஷம் போனோ சிஸ்டர் இந்த இந்த கரண்ட் இயர் வந்து இங்க போயட்டு வந்தோ போன வருஷசோ ஒகேனக்கள் போனோ அங்கேயு நல்லா தா இருந்தது கரெக்டா நாங்க போகும்போது கரெக்டா தா தண்ணி வந்துட்டு இருந்தது நீங்க போயிருக்கீங்களா
இல்ல நா அங்க வந்திருந்தப்ப போலா இருந்த போனாங்க எல்லாரு அப்போ பாப்பா வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்க
குட்டி பாப்பாவா இருந்திருப்பா
ஆமா ஆமா அதனால என்ன வந்து இப்பதைக்கு வேண்டாங் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு
ஓகே இல்ல இந்த வருஷோ போலா இந்த வருஷோ இடையில கூட நீங்க போலா இப்ப த்ரீ இயர்ஸ் ஆயிருச்சல நீங்க இடைல கூட போயிட்டோங்கறோம்ண்ணா நல்லா இருக்கு ஆனா
ஆ எல்லாருமே போனாங்க நா தா போக முடியாம போச்சு ஆனா எனக்கு ஒரு ஆச இருக்குது இனிமே அங்க வ வர்றப் போது போணு
நல்லா இருக்கு ஆனா ஏன்னா நம்ம ட்ரிப் போறதே ஒரு ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு இல்லைங்களா உம் அதுக்காக தா நம்ம ட்ரிப்பே பிளான் பண்றது அது ஃபேமிலியோட போனா இன்னு நல்லா இருக்கு ஜாலியா தா இருக்கும்ன்னா நமக்கு குட்டி எல்லா கூட்டிட்டு போனா இன்னு உற்சாகமாயிருவாங்க
ஆமா ஆமா ஆமா
எங்க வீட்டுல ரெண்டு பேரு எங்க நாத்தனார் வீட்டல ரெண்டு பேரு எங் சின்ன நாத்தனார் வீட்டுல ரெண்டு பேரு குட்டிஸே ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க அலது செம ஃபண்ணா போச்சு இந்த வருஷோ
சரி சரி
சரிங்க சிஸ்டர் பீச் எல்லா உங்களுக்கு பக்கங்களா
ஆமா இங்க எங்களுக்கு நெறைய பீச் எல்லாமே இருக்கு பக்கத்துல சுத்தி சுத்தி அப்டியே இல்ல இல்ல பக்கம்தா ஒரு செவன் கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாந்தா இருக்கும்
ஓகே ஓகே அப்டின்னா பரவால்லியே பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாமே செவன் கிலோமீட்டர்ஸ் தானு உங்களுக்கு ரொம்ப பக்கம் தா
ஆமா ஆமா செவன் கிலோமீட்டர்ல ஒண்ணு இருக்குது அப்புற வந்து அப்டி சுத்தியே ஒரே பீச் தா நெனைக்கிறே ஒரே கடல் தா ஆனா வந்து அங்க அங்கயா வேற வேற சர்ச்சஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லா ஹட் பண்ணிப்பாங்க ஆமா ஆமா அது வந்து ஆனா வேற வேற பேரு வேற வேற ஊரு அந்த மாதிரி இருக்கு
ஆ அந்த மாரி ஓ செரி செரி அதுனால உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ இருக்கீங்களா பக்கத்துல
ஆ நாங்க போவோ அடிக்கு அது நாங்க வந்து நாங்க தனியா போறத விட அந்த மாதிரி அக்கா அங்க ஃபேமிலி அப்டி எல்லாரும் வரப்போ போனும் போன தடவை பாப்பா பர்த்டேக்கு எல்லாரும் வந்து இருந்தாங்க அந்த டைம்ல எல்லாரும் சேந்து போயிட்டு வந்தோ
ஆ
க இங்க வந்து ஒரு ஒரு இது வந்து நல்லா பேஃமஸா இருக்கும் ஒரு பீச் வந்து அதுல வந்து ஒரு சர்ச்சு வந்து இருக்கும் அது வந்து அந்த கப்பல் இருக்குல்ல மா நல்லா கிடக்கும் ஒரு ஒரு வாரத்துல ஒரு இது ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி வந்து
ம் ஃபிஷ் எல்லா பாப்பாக்கு நல்லா கொடுத்தீங்கன் நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்டர் ஆகும் டெய்லியுமே குடுக்கலா நல்லா ஞாபக சக்தி இருக்கும்ல ஃபிஷ் சாப்ட்டா
ஆமா ஆமா அது செல மீன் சாப்பிடுவாங்க செல டைம் சாப்பிட மாட்டாங் அவுங்களுக்குன்னு இன்னொன்னு அந்த முள் எதுவுமே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்து பயந்து வேற குடுக்கணுமா கொஞ்சம்
சரிங்க சரிங்க ரொம்ப லாங்ல எங்கேயாவது போயிருக்கீங்களா தூரமா
என் மேரேஜ்க்கு அப்புறம்ன்னு அந்த மாதிரி லாங்ல அந்த மாதிரி போனதில்ல அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு்ல இருக் க்கும்போது அந்த மாதிரி வந்து அ இந்த கன்னியாகுமரி இருக்குல்ல
ஆ
அங்க அங்க அங்க அந்த பீச் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் நம்ம வீட்டுல இருந்து அந்த மாதிரி போயிருக்கும் ஆமா ஆமா அதுக்கப்புற அந்த ஒரு குற்றாலம் ஃபால்ஸ் எல்லா இருக்குல்ல அது எல்லாமே எங்களுக்கு பக்கம்தா கொஞ்ச
ஒங்களுக்கு பக்கம் ம்
ரொம்ப ஒண்ணும் பக்கம் இல்ல ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும்
ஓகே ஓகே சரிங்க சிஸ்டர் கண்டிப்பா நாங்க ஒரு நாளைக்கு வரோ
ஆ செரிங்க சிஸ்டர் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லா இடமே கூட்டு போலா
ஆ எங்களயு வெளியில கூட்டிட்டு போங்க
செரிங்க சிஸ்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்டு போலாம் ஆனா அதே மாதிரி ஆஹ் செரிங்க சிஸ்டர் அதே மாதிரி ஒரு டைம் நா அங்க வந்தேனாலும் ஒகேனக்கல் பாக்கணு எனக்கு ரொம்ப ஆச
செரிங் சிஸ்டர்
சரி
சரிங்க சிஸ்டர் அப்ற பா ப்ப என்ன வெளயாண்டுட்டு இருக்காளா தூங்கிட்டாங்களா
இல்ல விளையாடிட்டுதா இருக்காங்க இந்த மாதிரி வெளிய ட்ரிப் எல்லா போறப்போ சாப்பாட்ல்லா வந்து வீட்லே இருந்து எடுத்துட்டு போயிருவீங்களா இல்ல அங்க போய் வாங்கிவீங்களா
அ இல்ல சிஸ்டர் மேக்சிமம் வீட்ல கொஞ்ச செஞ்சு கொண்டு போயிருவோ எதாவது தேவப்பட்டா ஏன்னா ஸ்நாக்ஸ்ஸு ஸ்நாக்ஸ் வாங்கறது அங்க ஏன்னா குழந்தைங்களா இருக்கனால ஐஸ் கிரீம்மு போற எடத்துல எல்லா இந்த வெளியில ஜங்க் ஃபுட்டு தா விக்கிறாங்கள மேக்ஸ் சிம் அங்கேயு அதனால ஃபுட்டெல்லா கொஞ்ச வீட்ல இந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தா போறோ அதா கொஞ்ச நல்லாருக்கு இல்ல நமக்கு பத்துல அப்படிங்கிற பட்சத்துல வேணா சாப்டணுன்னு தோணுச்சுன்னா வேணுங்கறவங்க சாப்டலா அந்த மாரி தா கொண்டு போ ரெடி பண்ணி கொண்டு போனு வச்சுக்கோங்கள
சேரி சேரி இல்ல வெளிய போனா பசங்க சின்ன பசங்களுக்ல்லா வெளியில சாப்புணுன்னு தா ஆசபடுவாங்க நம்ம கொண்டு போறது சாப்ட மாட்டாங்கல்ல
ஆமாங் சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் சரி இருங்க அண்ணா கூப்புட்றாங்க நா மறுபடியு கூப்புட்றே உங்களுக்கு ஆ ஓகே சிஸ்டர் தேங்க்யூ